ஹலோ
ஆ வணக்கோங் சார்
வணக்கங் மேடம் சொல்லுங்க மேடம் ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க மேடம்
ஆ எனா மதியோ என்ன சார் எடுத்து குடுத்துருக்கீங்க
நா வந்து ஊர்லயே இல்லங் மேடம் நா வந்து நா வேல விஷ்யமா நாக்பூர்ல இருக்கே நானு நா சில சொல்லிருக் கநெனைக்க நாக்பூர்ல இருக்கே நானு ஹோட்டல்ல இருக்க இன்னிக்கி லீவு கம்பெனி லீவு ஆ கொஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டு சாப்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கே மேடம் என்ன பண்றதுன் தெர்ல பொழு தெரியாத ஒரு மொழியு தெரியாது அதனால ஒக்காந்துட்டு என்ன தெரியாம முழுச்சுட்ருக்கே மேடம்
சேரிங் சார் சேரிங் சார் அப்டி சாப்றதுனா இப்ப நீங்க ஹோட்டல்லதா சாப்பண்ணுமா
ஆமா இது வெளில போனா நா காஸ் செலவு பண்ணி சாப்பட்ணு இந்த ஹோட்டல்லயே அவுங் குடுக்கற சாப்பாடே சாப்ட்டா அது நா கம்பெனி அக்கௌண்ட்ல பொய்ரு அதுவு கம்பெனி அக்கௌண்ட்தா சில நேரோ வெளில சாப்புடுவே நம்ம இத பொறுத்து ஓட்டல்ல இது ஒரே ஓட்டல் சாப் நம்ம முஞ்சி அடிச்சமார்ருக்கு அப்டியே கொஞ்சோ நடந்து போனன்னா வெளில எங்காது கெடைக்கு நம்ப ஊர் சாப்பாடு கெடைக்றது கஷ்டோதா கொஞ் தேடணு இருந்தாலு எதோ சாப்ட்டுக்க வேண்டிதுதா வயித்துக்கு எதாவது சாப்ட்டுக்க வேண்டிது தா
சரிங்க சார் சரிங் சார்
ம் அப்பறோ மேடம் சொல்லுங்க
டூர்னா ரொம்ப தூ இதெல்லா போனதில்லங் சார் இங்க ஃபேமிலியோட சொல்ல இப்போ இந்த வர்ஷோ அங்கங்க ப்ளான் பண்ணோ எங்கயு போ முடில ஆ இங்க மதுர அதிசியந்தா போனோ இந்த வர்ஷோ பிள்ளைங்கள கூட்டிக்கி ட்டு ஃபேமிலியோட ஆமா
ம் ஆமா கொழந்தைங்களுக்காக போய் தானே ஆவுணு நீங்க அந்த ஏரியா போல இருக்கு அப்டியா
ஆ ஆமா
அந்த ஏரியா சேர் சே
ஆ நாங்க வந்து தஞ்சாவூரு சைடுங் சார் இங்கேர்ந்து மூண்மண் நேரோ ட்ராவல் வரு எங்களுக் மூணு மூன்ற மண் நேரோ ஆ சேரி எங்க இவுங்க பக்கத் த்துல எது இருந்தாலுமே தா பிள்ளைங்க வந்து கொஞ்சோ லாங்ல போணுன்னு ஆசப்பட்றாங்களே ஆமா அது
ங்கிறதுனால உங்களுக்கு கோயில்கள்தா ஜாஸ்தியா இருக்கு கொழந்தைங்களுக்கு கோயில் கொளோலா காட்டுங்க
ஆமா
உங்க ஊருக்கு எல்லாரு வரணுன்னு ஆசப்பட்றாங்க நீங்க ஊரு விட்டு வெளிய நீங்க
ஆமா இங்க உள்ள பசங்க அப்றோ வெள்ல போணுன்னுதானே நெனைக்கிறாங்க சார் அப்ற அப்டி தான கூட்டிட் ட்டு வர மாரி இருக்கு ம் அப்டி ரெண்டு மூணு நாள் டூர் அப்டின்னா எல்லாரையு சேத்து ஒன்னு சேத்து கூட்டிட்டு வர்றது சரியா வரல அது சூழ்நிலையு கொஞ்சோ சரியில்லாம இருக்கு அப்டிங்கறது பட்சத்துல நம்ம
ம் ஆனா நியர்பை மதுரை அதிசயோ தா அதா அதா மதுரை அதிச யம் வந்து கொஞ்சோ சுமாரா தா இருக்கு அதோட பெஸ்ட்டானதுலா இருக்கு கோயம்புத்தூரு இது நல்லாருக்கு
ங் சார் கோயமுத்தூர் சென்னைலலா இரு க்குனு தா சொல்றாங்க ஆ இது வந்து ஆ அங்க போயிரு க்காங்க சார் அங்க நல்லா இருக்கு அது அது இத விடலா சூப்பரா இருக்கு நல்ல பெருசாவு இருக்கு
அதே மாரி திருவந்தபுரம் கேரளா குள்ளலா இருக்கு எர்னாகுளோலா
ஆமாமா ஒண்டர்லானு நெனைக்கிறே அது ஆ ஒண்டர்லா ஆ பேங்ளூர்ல இருக்கதுமே ஒண்டர்லா தானே ஆ ஒண்டர்லா தா அங்கெல்லா போயிருக்கோங் சார் பசங்க அங்கதா சார் வேற வேற ஏரியாலா நம்ம கிளைமேட்டுக்காக போனோ அப்டின்னா பிள்ளைங்க வந்து நீங்க வந்து ஆவூனா ஃபோட்டோ தா எடுப்பீங்க
ஆமா ஆமா
பண்றதுக்கு என்ன இருக்கு நீங்கதா ஃபோட்டோ அங்கங்க ஃபோட்டோ தா எடுத்து நீங்க ஸ்டேட்ஸ்ல போட்றீங்க அப் டிங்கற மாரி சொல்றாங்க செரி அதுங்க ஆ வெளாடுணுல நம்ம சும்மா அந்த எடத்த கொண்டு போய் காம்ச்சா அதுங்களு இங்கு நாங்களா இதெல்லா ஃபோன்லே பாத்துறமோ என்னத்த நாங்க அத பாக்குறது அப்டிங்கிற மாரி சொல்லுதுங்க அவுங்க தண்ணிக்குள்ள இந்த எதுக்கு வந்து தண்ணில ஆ கேம்ஸ் வெளாடணு ட்ரை கேம்ஸ் எல்லாமே அதுல
நானு இந்த மாரிதா இந்த மாரி நா ஒண்டர்லா அதெல்லா கூட்டிட்டு போமாட்ட செலவு அதிகோ உள்ள போறதுக்கு
ஆமா கண்டிப்பா உண்மதா ஆ நேச்சர்லா நம்ம ஆச வரு ங்க சார் பிள்ளைங்க வந்து அந்த இந்த இந்த மாரி தண்ணிக்குள்ள வெளாட தான ஆசப்
எனக்கு நானு என்ன பண்ணுவேனா நேச்சுரல்க்காகவே கூட்டிட்டு போயி எங் ஊர் சை நா கோயம்புத்தூர் சைட் நானு ஆனா அண்ணா ஆ இந்த நேச்சுலா ஃபால்ஸே கோயம்புத் குற்றாலோ இங்கவந்து இங்கவந்து கோ கோவை குற்றாலோ இருக்கு அப்பறோ எங்க பசங்கள நா கூட்டிட்டு போயிருவே அது எப்டின்னா அங்க கொஞ்சமா தண்ணி இருக்கு பாத்தீங்ளா குட்டம் மார்ருக்கு அங்கயே அங்க வுட்ருவே நானு அந்தண்ணி அவனுக்கு கழுத்துக்கு மேலெல்லா போகாது காலு வலிக்குந்தா இருக்கு நாங்க விட்டுருவே வளையாடுங்கடான்னு விட்ருவே நானு அது எடுத்து முந்திக்கிட்டு விளையாடுவே நா வந்து ஃபல்ஸ்ல விட பயப்படுவா வானுங்க எ பசங்களு அவ்ளோ பெரிய ஃபால்ஸ்லா பாத்து குளிக்க மாட்டனுங்க பயப்படுவானுங்க அவ ஓன் அடுத் பொறுமையா தண்ணி ஓடுது பாத்தீங்ல்லா அப்டியே அமைதியா கொஞ்சமா ஓடு அந்த எடத்துல விட்டுருவ நானு சேரி விளையாடுங்கடா அண்ணா என்ன வேணா பண்ணுங்கன்னா வெளயான்ட்டு இருப்பானுங்க அந்த மாரி பண்ணுவே அது ஆரம்பத்துல பெரிய பசங்கள ஏமாத்த முடியாது
இங்க ஆறு குளம்லா இருக்கிறனால இங்க வந்து அந்த அதுங்க அத லைக் பண்ண மாட்டங்கற
அம்மா அங்குக்கட்டு பழக்க ரொம்ப அந்த உங்க கொஞ்ச கிராமம் பக் க்கோ வரும்போது அ நீங்க அந்த திருச்சி தஞ்சாயூர்னா ஆ பயிருக்கு அ அ எங்களுக்கு அதெல்லா கம்மினால நா கூட்டிட்டு போகாதனாலா போயிருவானுங்க அ அ
பிள்ளல்லா கூட்டிட்டு போய் போர் செட்லலா குளிக்க வச்சுதா கூட்டிட்டுவரது அதெல்லா அவங்களுக்கு லைக் இல்ல இந்த மாரி காசு குடுத்து வெளில போய் இது பண்ணு அது ஒரு கொஞ்ச இது அ ட்ர அ வரணு
அ பெரிய பசங்க இருப்பாங்க உங்க பசங்க அதனால அது இப்ப ஏ பசங்க குட்டி குட்டி பசங்க ஆனா அ நா ஒருத்த அஞ்சு வயசு ஏழு வயசு அவ்ளோதா அதனால அவங்களுக்கு
இப்ப வந்து நீங்க அப்டி சொல்றீங்க இன்னு கொஞ்சோ பெரிய பிள்ளயா போயிட்ட பசங்க கேப்பாங்க கண்டிப்பா
பெரியப்பையே இப்பயே கேக்குறானுங்க நானு ஏமாத்திகிட்ருக்கே அவனுங்கள அது இதுன்ட்டு இன்னு கொஞ்சோ அ அந்தளவுக்கு இன்னு பெரிய பசங்களா ஆகணுடா அதெல்லா வேணா அப்டின்னு சொல்லிக்கிட்ருக்கே
சேரிங்க சார் அதாது இப்போ ஆ இப்போ இப் ப்போ நீங்க சொல்றத கேக்குறாங்க இன்னு கொஞ்சோ இதாயிருச்சுனா கேப்பாங்க எங்களயு வெள்ள எங்கயாவது கூட்டி போங்கப்பா அந்த மாரி இந்த மாரி அது ஃபோன் வேற இருக்கா அந்த ஃபோன்ல பாத்து பாத்துட்டு ஒரு ஒரு எடத்தயு கலெக்ட் பண்றாங்க அந்த எடத்துக்கு
ஆமா அந்த எடத்துக்கு போணு அந்தளவுக்கு நம்ம ரெடியாருக்கணு நம்ம
ஆமா நம்ம வந்து இது பட்ஜெட்ட தா பாக்றோ ஆனா அந்த வர்ஷத்துக்கு ஒரு தடவ தானே அப்டின்னு யோசிக்கிற மாரியு இருக்கு
பட்ஜட் வந்து இந்த வன்டா அந்த மே ல இருந்து சின்னதா உண்டில்லையோ எதுலயோ சும்மா காசு சும்மா அந்த பசங்கள கையில கூட்டிட்டு போய் நா அப்டிதா பண்ணிட் வச்சிருக்க நானு நா உண்டியில் ரெண்டு பேர் கையில குடுத்துருவே புடியில குடுத்துட்டு நா வந்து க்கு காசு தரமாட்டேண்டா நீங்க எனைய கேட்கணு அப்பா காசு குடு உண்டியலுகு காஸ் கு குடு உண்டியல் காசு குடு அப்டின்னு கேட்டு வாங்கனு அவ் அடுத் ஒரு பத்து தடவ சொன்னோன இது இது எடுத்தாதாண்டா உங்களுக்கு வெளியில கூட்டிட்டு போவே அப்டின்னு சொல்லி வச்சிருவே என்ன பண்ணுவானு உண்டியில காசு போட்டுக்கிட்டே இந்த ஒரு வர் ஷ முழுக்க போட்டுடே வருவானுங்க கடசில அந்த காசு எடுத்துட்டு அதுல சேர்ற காசு நம்ம போட்ற காசு த்தலா கூட்டிட்டு போய் எங்கடா வேணு எங்கடா கூட்டிட்டு போ என்னடா போறது அவனுங் பெருசாசொல்ல தெர்ல தண்ணிப்பா அங்க பா இங்க பா எக்சிபிஷன் பா அப்டின்னா அங்கே கூட்டிட்டு போய் அவனுளுக்கு தா பொம்ம காரு இதெல்லா வாங்கி குடுக்குறதுங்க அ அ ஆ பெரிய பசங்க ஆனா சேமிக்க பழக்கத்த கொண்டு வரலா பெரிய பசங்களுக்கு நீங்க குடுத்து பழகணு
அந்த பழக்க இருக்குதுங்க சார் ஆனா அந்த பைசா எடுக்க மாட்டாங்க சார் அவுங்க
உ
ந நம்ம காஷ்தா கேப்பாங்க அதுல இருந்து எடுங்கனா எடுக்க மாட்டாங்க ஒரே ஒரு டைம் மட்டு தீபாவளிக்கு வெடி வாங்கறதுக் மட்டு நா வாங்கி தரமாட்டசொல்ட எதுக்கு வேஸ்டானு சொன்னதுக்கப்புற உண்டியில மட்டும் ஒடச்சி வெடி மட்டுமே இந்தவருஷ ரெண்டாயிர ரூபாய்கிட்ட வாங் வாங்கினாங்க சார் அ நம்ம வாங்கி குடுக்கறது இல்லாமையே அது அவ்ளவு
அதா அது வாங்கி குடுக்றது ரெண்டாயிர ரூபா வேஸ்ட் கம்மியா வாங்கி
ஆ எந்த இங்க ஒரு ஏரியா இருக்கு பக்கத்திலயே அந்த வெடி தயாரிக்கிற ஏரியா வேற இருக்கா அது இந்த ஒரு சாக்நெறைய கொடுத்தாங்கனா ரெண்டாயிர ரூபா என்னுமோ சொன்னாங்க போல இந்த தடவ வாங்கிட்டு வந்து அவ்ளோ வெடி இது பண்ணுச்சுங்க அதெல்லா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு நம்ம ஒரு ஒரு பைசாவுக்கு எவ்ளோ கஷ்டப் ப்பறோ ஒரு ரூபாய்க்கு நம்ம எவ்ளோ கஷ்டப்படுறோ
அது எதுவு பண்ண முடியாது மேடம் அது ரெண்டாயிரூவா போகது அந்த குழந்தைங்க அந்த ஏஜ் குரூப் முடியுற வரைக்கு குடுத்து தா ஆகணு நம்ப சொல்லி ரெண்டா
சொல்ற அதனால தா
அத அதா அதா அது கொழந்தைல அது என்னன்னா ரெண்டாயிர ரூவா வந்து முடிஞ்சளவு ஒரு ஆயிர ரூவா கம்மி பண்ண முடியு நாம போராடணுமே தவிர
ஆ ஆ வாங்கி தரமாட்டேனு நாம சொல்ல முடியாதுங்க சார் தீபாவளிலா இப்ப எங்கல கொண்டாடுறது கெடையாதா அப்டி இருந்தாலுமே அது அதெல்லா நம்ம அது கரும்பு கட் டு எதுவா இருந்தாலு சரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்லதா வரு
இல்ல நா என்ன சொல்றனா அந்த ரெண்டாயிர ரூவாவ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூவா கம்மி பண்ணலானு முயற்சி பண்ணலா வாங்கி தர முடியாதுனு இல்ல அத கம்மி கொஞ்ச ரெண்டாயிரூவா மூணாயிர ரூவான்றத டேய் வேணான்டா அப்டினு சொல்லி கொஞ்ச கம்மி பண்ண முடியுமா
அப்டி கம்மி பண்ணனு அதுங்கள சொல்லியு குற்ற இல்லல்ல சார் சார் எல்லாமே வெலவாசி ஏறிடுச்சே ஆ ஒரு நார்மலா இந்த ஒலக்க வெடின் சொல்லி பெரிய வெடி இருக்குல அதுவே ஒரு ஐம்பது ரூவா எழுவ அம்பதஞ்சுரூவா நூரூவா அந்த மாரி சொல்றாங்க அந்த பசங்க அததானேங்க சார் ஆசைப்படுறாங்க
போலது நாம வெடிக்காததா நாமு இந்த மாதிரி காலத்தில வெடிச்சிட்டுருந்தது தா
ஆமா அது உண்மதா அது அதை யோசிச்சுதா நம்மளுமே சில விஷய இப்டி நா பிள்ளைங்கள யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏனா நம்மளுக்கு நம்ம அந்த வயசுல அந்த அளவுக் இப்ப அனுபவிக்கலனா கூட அந்த பிள்ளைங்கள அது பண்ணட்டு அப்டி நம்மள சொல்லது
நாம இந்த மாரி என்டர்டயின்மெண்டுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு கொஞ்ச கொஞ்ச நூறு ஐம்பது நாம சேத்து வச்சாலு யூஸ்ஃபுல்லா இருக்கு நாம அப்டி ஒரு ஏதோ கெடைக்கிற காச நூ பத்து இருவதுனு பாக்காம அது மா வருஷ அந்த லீவ் பசங்களுக்கு லீவ் விடும்போது அது கொஞ்ச யூஸ் ஆகு நா அப்டி தா எனக் இவனுங் குடுக்காம நானு அஞ்சு பத்
அப்டிதாங்க சார் நெனைக்கிறோ எங்க சார் அத பத்தி எடுத்து வைக்க முடியுது நம்மளால அ எடுத்தே வச்சாலு அந்த லாஸ்ட் டு டைமிங்ல மாச என்ட்ல கரெக்டா வந்து நின்றதுங் சார் அது
நான் சொல்ற நீங்க வந்து ரூவா நோட்டா நீங்க சேத்து வச்சீங்கனா இன்னொனு சொல்ற பாருங்க அது எடுக்கணுனு தோணு நீங்க காயினா போட்டு வைங்க எடுக்கணுனு தோணாது இந்த காயின் எடுக்கணுமா அப்டின் தோணு இங்க நீங்க எடுக்கிற காயின காயின சேத்து வைங்க நீங்க ரூபா நோட்டா வைங் சுனா அப்பா செலவுக்கு டக்குன்னு கை கை வரு இந்த காயின சேத்து வைச்சா அந்த காயின என்ன பண்ணுவோனா நம்ம எடுக்கணுனு தோணாது என்னடா எடுத்து எண்ணிக்கிட்டேவா காசில்லன் தா தோணு ரூவானு நம்ம நா சொல்றது அன்
அப்டிதாங்க சார் இந்த பசங்களுக்கு வந்து இந்த ஓ ப்பன் பண்ற டைப் மாரி வாங்கி குடுத்துட்டு இருந்தே இவ்ளோ நாளா இப்ப தாங்க சார் இந்த மண் பானையில விக்யூ மண்ல விக்யூம்ல அதுதா சார் வாங்கி குடுத்தே இப்பதா சார் அது வாங்கி குடுத்திருக்கே ம்
இப்பவு சொல்றே நாம சேத்து வெக்கறதா இருந்தாலு நம்மளு இது வந்து இது வந்து உங்களுக்கு இது பையனுக்கு இது பொண்ணுக்கோ ரெண்டு பசங்களுக்கோ மூணு உண்டில் கொஞ்ச சிரம பக்கம வாங்கிட்டீங்கன்னா நீங்களே அந்த காசு உள்ள போட்டீங்கன்னா ஒழைக்கு ஐயோ இத உடச்சா இன்னு இருநூறு ரூபாக்கு இந்த உண்டியில வாங்குனா ஐயோ இது இருநூறு ரூவாய்க்கு ஒடைக்கணுமா அ அ அந்த மைண்ட் செட்டுக்கு போவோல்ல நம்ம ஐயையோ இருநூறு ரூவா நம்மளுக்கு இருநூறு ரூவா வேணு இது ஒடச்சா இருநூறுரூவா ஐயையோ அப்டின்னு தோணு பாத்தீங்களா ரெண்டு விஷ்யோ
க்கு போதெல்லா அந்த மாரி வாங்கினாலுமே நம்ம என்ன அது ஹேர்பின்னு இல்லனா ஏதாவ்து
அதுக்குதா அந்த காலத்துல பண்ணி வச்சிருக்காங்க எதுக்கு கொஞ்சோ யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல ஏன் நம்மளுக்கு ஒடைக்காத மாரி ஒரு உண்டியல கொண்டு வந்தாங்க
உண்ம
ஏன் அவுங்க ஏன் இப்ப எதுக்கு இப்டி பண்ணுங்க அந்த காலத்துல அதுதா அதுதா அவுங்க அன்கால்சே நம்ம கொண்டு வந்த பிளானு நீங்க நா சொல்றேன்னு போட்டு வைங்க ஒரூவா ரெண்ட்ரூவான்னு போட்டு வைங்க இருக்குற காச நம்ம மனசுருக்கு பாத்தீங்களா கைல இப்ப நெனைச்சிட்டீங்கனா இப்பயே போட்
ம்
அத நாளைக்கி முடிவு பண்ணா காசு செலவாயிடு உண்டியில என்ன அந்த உண்டில் நம்ம கண்ல தெரியிற மாரி வக்கணு நம்ம நம்ம சமையல் அறைல சமையல்ல கூட வக்கலா சாமிட்ட தா வைக்கணு அவசிய கடயாது
ஆமா ஆமா
இப்பயே என்ன வீட்டுக்குள்ள நுழைய்றீங்க வாங்கிட்டு வர்றீங்க காசு சம்பாரிச் செலவு காசு வருது நம்ம கண்ல தெரிற மாரி உண்டியல எல்லா எடத்துல ரெண்டு மூணு உண்டியில் இருக்குன்னா மூணு இதுல தனிதனியா வச்சுட்டீங்கன்னா எந்த உண்டியில போர்றமோ காச போட்டுட்டே வந்தீங்க எதுலயோ ஒன்னு சேந்துக்கிட்டே போவு ஒடைக்காத மாரி உண்டியலா இருக்கணு போட்டீ ங்கன்னா சேந்துரு உங்களுக்கு காசு
செரிங் சார் இனிமேலு கண்டிப்பா முயற்சி பண்றேங் சார் கண்டிப்பா பிள்ளைங்கள சொல்றோ நம்மளே அத செய்யறதில்ல கண்டிப்பா
நாம பண்றதுதா நா வேற மாரி பண்ணுவே உங்களுக்கு நா சிம்ப்ளா சொல்றே நா வந்து நா கொஞ்சோ அந்த ஷேர் மார்க்கெட்டு அதெல்லா கொஞ்ச கொஞ்சோ நா பாக்குறதுனால நா எஸ் ஐ பி லா போட்டுறே நானு ஷேர் வாங்குவே அதுல கோல்டுல நா கோல்டே வாங்குவே நானு கோல்டே எவ்ளக்கி தெரிமா வாங்க நூறுவாய்க்கு வாங்குவ அம்பது ரூவாய்க்கு நூறு ரூவாய்க் இருநூறு ரூபாக்கு கோல்டு வாங்க முடியும் அது யாருக்கு தெரியு அது இருநூறு ரூபாய்க்கு கோல்டு வாங்கலா இன்னைக்கு இருநூறு ரூவாய்க்கு வாங்குனீங்கன்னா இன்னைக்கி இன்னைக்கி தங்க வேல ஏறி இறங்குது பாத் ங்களா அது மாரி நூறுவாய்க்கு வாங்கனா நூத்தி இரண்டு ரூபா உங்களுக்கு தங்கம் ஆயிரும் நூத்தி அஞ்சுரூபா வரது இருநூறுவா ஆயிரு தங்கத்த நூறுவாய்க்கு வாங்க முடியு அம்பது ரூவாக்கு வாங்க முடியு நம்ம காசு அதுதா அந்த மாரி நா அதெலா ரொம்ப பெருசு போனு வேலல்லா நெறய கத்துக்கிட்டு பண்ணணு பட் நா சிம்பிளா இது சொல்றனா நா அதா பண்ற நானு காசு இருக்கு போதுலா கோல்டு வாங்குவ பத்ரூவா ஐம்பதுரூவா நூறுவா இரநூறுவாக்குலா கோல்டு வாங்குவ
அது சரி
அந்த மாரி நா பண்ணுவே அந்தளவுக்கு வேணா இத ஃபாலோ பண்ணுங்க அது பண்ணிக்கலா செரி டைம் முடிஞ்ச்சு பாக்லாங்க ஆ ஆ ஆ ஓகே பாக்லா ந நன்றிங்க மேடம்